ஹலோ
ஆஹ் சிஸ்டர் நல்லா இருக்
ஆஹ் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்
ஆஹ் நல்லா இருக்க சிஸ்டர்
சேரி ஓகே சிஸ்டர் எல்லாரு நல்லா இருக்காங்களா வீட்ல எல்லாரு
ம் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க ஃபேம்லீல
எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் சாப்டீங்களா
ஆஹ் சாப்டே சிஸ்டர் நீங்க சாப்டீங்ளா மழ பெஞ்சுச்சு ஆமா ஆமா மழ தா உங்க ஊர்ல மழைங்ளா
ஆஹ் நேத்து நைட்லா நல்லா மழ சிஸ்டர் இன்னைக்கு நேத்து கரண்ட் கூட இல்ல பாருங்க நைட் புஃல்லா கரண்ட் இல்ல அப்றோப்பா தொல்சாச்சே இப்ப இப்ப ஓகே பவர் வேற கட்டாயிருக்கு பவர் கட்டாயிருக்கு வேற இருக்கு அங்க மழையா நைட்லா
ஆஹ் இல்ல சிஸ்டர் சும்மா தூறல் தா இப்பயு தூறல் தா
என்ன சாப்பாடு சிஸ்டர்
சாப்பாடு இன்னைக்கி சமைக்கல சிஸ்டர்
அப்றோ எல்லாரு என்ன சாப்டீங்க
இல்ல இல்ல மார்னிங் சமைச்சோ மதியோ வந்து சமைக்கல கொஞ்சோ உடம்பு செ
செரி செரி உங்களுக்கா
ஆஹ் வயிறு வலி அதுனால சமைக்கல ஆர்டர் போட்டுக்கிட்டோ நைட்டு தா சமைக்கணு இப் இப்ப பரவால்ல
சேரி ஓகே இப்ப நல்லா இருக்கீங்கல்ல
ஆஹ் ஆஹ் ஒரு சவனோ கிளாக் அந்த மாதிரி ஸ்டாட் பண்ணனு
ட்டு என்ன சாப்பாடு செய்ய போறீங்க
நைட்டு சப்பாத்தி செய்யணு சிஸ்டர் எ பெரிய பையனுக்கு ஆமா எ பெரிய பையனுக்கு பூரி என் சின்ன பையனுக்கு சப்பாத்தி ஆளாளுக்கு ஒரு ஒரு டிஷ் அவரு வந்து எது குடுத்தாலு சாப்ட்டுப்பாரு இது வேணு அது வேணும் அப்டில்லா இல்ல ஆஹ் ஆமா அதுவு உடம்பு செரில்லல நார்மல் டைம்ல கேப்பாரு இப்போ பீரியட்ஸ்சு உடம்பு செ தெரியல எப்டியு வந்ட்டு கத்துதா அப்டினீட்டு அதனால கேட்க மாட் டார்
கொஞ்சோ அஜ்சஸ்
யாரோறிக்காங்க இருக்க ம் ம் இருக்கற காண்டுல நீவே அப்டின்றாங்களேயா அந்த மாதிரி
அப்டிங்கற மாரி நீங்கல்லா அமைதியா உட்ரு உட்டுருவாங்க
ஆஹ் ஹ ஹ அவரே அமைதியா அவரே அமி தி ஆயிடுவாரு அண்டர் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு
கே ஓகே சிஸ்டர் ஆஹ் ஆஹ் பரவால்லைய அவங்க அண்டர்ஸ்டாண்டாது பண்றாங்க
ம் காலையில இருந்து வண்ட்டு தேர்டு ஸ்டாண்டர்டு பெரிய பைய சின்ன பைய வந்து யூ கே ஜி
சின்ன பைய அப்ப சின்ன கிளாஸ் தான படிப்பா
ம் யூ கே ஜி சிஸ்டர்
யூ கே ஜா அப்ப சின்ன பசங்கல வச்சுட்டு நம்ம கஷ்டோ தா பாத்துக்கறது நல்ல வேல ரெண்டு நாள் ஸ்கூல் லீவ்வா இன்னி கி ரெண்ட்னாளு ஓகே ஓகே சிஸ்டர் ஏ பைய சின்ன பைய தா இப்பதா ரெண்டர வயசாகுது
ம் ம் ஒரே பைனா இல்ல
இன்னும் ஸ்கூ ஆ ஒரே பைய தா இன்னு ஸ்கூல் கூட சேக்கல மூணு வயசு ஆனதுக்கு அப்புறோ சேத்துக்கலனா அரேஞ்ச் மேரேஜி தா
நா அரேஞ்சு மேரேஜ் தா சிஸ்டர்
லவ் மேரேஜ்ன் சொன்னலா அந்த ஸ்டோரிய கேக்லான் பாத்த
இல்ல சிஸ்டர் லவ் மேரேஜ் ஜலா இல்ல பட்டு
லவ் கம் அரேஞ்சு மேரேஜா
இல்லெல்லல்ல அப்டியெல்லா இல்ல கதை இருக்கு நா ஸ்கூல் இல்லெல்ல ஸ்கூல் பண்ற கால்லே ஸ்கூல் கேத்தே அவுங்க வன்ட்டு கேஸ்ட்டு வேற அப்ப வந் ட்டு வேற நா சூசைடெல்லா அட்டன் பண்ணிருக்கே
வேற லெவலு சிஸ்டர் நீங்க
ஆமா அப்போ ஓகே அவுங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல இல்ல அவுங்க வேற ம் ம் ம் யா இவுங்க வந்ட்டு வீட்ல பாத்தது என்னுடைய ரி ரிலேட்டிவே இவுங்க ஆனா வந்ட்டு இருந்ததெல்லா வெளிய இருந்தாங்க
செரி அப்ப நீங்க சூசைட்லா அட்டன் பண்ணீங்கல அப்புறோ என்னாச்சு
அப்புறோ என்னாச்சு அவ வந்ட்டு கேஸ்ட் வேற அப்டின்னு சொல்லிட்டா வேணா உங்க ஃபேமிலி பேக் க்ரவுண்ட் வேற நாங்க மிடில் கிளாஸ்ஸு நீங்கெல்லா கொஞ்சோ ஹை ரேஞ்சு
நீங்க ஆர்டரு போடும்போதே தெரியு சிஸ்டர் எனக்கு நீங்க ஹை ரேஞ்சுன்னு
என்னது சிஸ்டர்
நீங்க ஆர்டர் போடும்போதே எனக்கு தெரியு சிஸ் டர் நீங்க ஹை ரேஞ்சுன்னு ஆமா ஃபுட்டு் ஆர்டரு போட்டேனீங்க பாருங்க அப்பவே தெரிஞ்சு போச்சு கொஞ்சோ ஹை ரேஞ்ச்சுதா நீங்கனு
ஆப்பிடியெல்லா ஒன்னு இல்ல சிஸ்டர் இங்க ஃபுட்டு ஆர்டர் போடுறது ம் நா என்ன பண்ண ஆ இல்ல இல்ல நா ஸ்கூல் படிக்கிறப்ப லவ் பண்ண ஃபஸ்ட்டு அந்த பையன்தா ப்ரோப் ப்போஸ் பண்ணா நா ஃபஸ்ட்டு வேண்டா அப்டின்தா சொன்ன அதுக்கப்றோ இல்ல ஓகே திரும்ப திரும்ப திரும்பனு சிக்ஸ்து படிக்கிறப்பருந்தே லவ்வு
பாத்துக்கங்க அப்பா இது இது பப்பிலவ்
ஆமா சிக்ஸ்து படிக்கிறப்பந்தே லவ்வு ஃபஸ்ட்டுடே நா அப்பதா ஆஹா அவுங்க ஃபஸ்ட்டுடே அப்பதா நா ஸ்கூல் ஜாயி ஸ்கூ ஸ்கூல் ஜாயின் பண்ண அன்னிக்கே லவ்வு அவுங்க அ ஆக்சுவலா ஆ நா அதுக்கு முன்னாடி வேற ஸ்கூல் படிச்சுட்டுருந்த இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டுருந்த அதுக்கு முன்னாடி பாத்துருக்காங்க பக்கத்து ஊரு நா வந்ட்டு பாத்ததில்ல அந்த பையன அவுங்க என்ன பாத்துருக்காங்க பஸ் எறங்கும் போது இல்ல சொசைட்டீலலா பால்லலா ஊத்த வருவாங்கல்ல
ஆமாமாமா
அப்ப வந்து பஸ் சேரு மொத இரு நா அவுங்க வன்ட்டு என்ன சைட் அட்ச்சிருக்காங்க பாத்துருக்காங்க நா பாத்ததில்ல நா வருவ அ இல்ல சேம் ஏஜுதா
சேம் ஏஜுதா அ ஓ செர் செரி நீங்க அந்த தாட்ல நெனைக்குல
மா நா வந்து யாருனா வருவாங்க ட்ராப் பண்ணுவாங்க பஸ்ஸு வந்தா பஸ் ஏறி போவோ அவ்ளோதா
போவோ அப்டிங்கிற மார்
ஆ அந்த மாரி அப்பா இருப்பாங்க பஸ் போனது அவர் போய்ருவாரு நா ஏறி ஒக்காந்ட்டு பாய் காட்டு நா பாட்னு நா போய்டுவ சுத்தி என்ன இருக்காங்க அதுலா பாக் மாட் ந்த திடீர்னு அந்த ஸ்கூலுக்கு வரமோது போய்ட்டு நா சொன்னல்ல இவ்ங்கவன்ட்டு ஃப்ரெண்ஸ்கிட்டலா சொல்லீர்க்காங்க டூஷென்ல அந்த மாதிரி எல்லா நா ஒரு பொண்ணு பாத் த அந்த பொண்ணு சமியா இருந் ச்சு ஆனா அந்த பொண்ணு என்ன பாக்கவே இல்ல அப்டின்னு ஆ இவ்ங்க
இருக்கறது நீங்க தானே உங்குளு
இல்ல இல்ல இல்ல அவுங்க சொன்னது நா ஸ்கூல்ல போய்ட்டு அன்னைக்குதா என் பாத்ரே ஃபஸ்ட்டு நாளு வந்து சேந்த ஜாய்ன் பண்ணிட்டு நா போய்ட்ட ஆ ஆ ஏன்ன அவுங்குளுக்கு தெரியாது நா அந்த ஸ்கூல் சேந்தப்ப அவுங்க என்ன ரோட்ல பா தர்ன நா அவுங்க ஸ்கூலுக்கே போன அதுக்கப்றமா கொஞ்சோ ஃபினான்சிலி கொஞ்சோ ஃபினான்சியல்லு இஷு ஆய்ர்ச்சு எங்க அப்பா வன்ட்டு வெளியூர்ல இருந்தாரு அவு கொஞ்சோ கடனா நல்லா சீட் எல்லா நடுத்திர்ந்தாங்க ஏமாத்தீட்டு எடுத்துட் போய்ட்டாங்க காசெல்லா அதுனால நாங்க வீடு இதெல்லா குடுத்துட்டு சொந்த ஊருக்கு பாட்டி ஊருக்கு வந்து நா வன்ட்டு சின்ன வய்ஸ்ல இருந்து பாட்டிக்கிட்டதா வளந்த பெரியம்மாக்கு கொழந்த இல்ல பிறந்தா அவுங்க வளத்தாங்க பாப்பா அம்மாவ வருவாங்க பாத்துப்பாங்க தங்கச்சி தம்பி அ எங்கம்மா கிட்டுயே வளுந்தாங்க அந்த மாரி இருக்குறப்ப நா இங்கதா படி ச்சா எல்லா ஃபீஸ் கட்றது எல்லா பெரிம்மாதா என்ன படிக்க வச்சாங்க பாத்துக்ட்டது எல்லாமே எங்க அம்மா வோ
நீங்க பாட்டி வீட்லே இருந்திருக்கீங்க
ஆமா அதுக்கப்புறமாதா செரி ஓகே அப்டின்றதுனால் ல ரெண்டு ப்ளி இன்னூ ஏன் தங்கச்சி தம்பி இருக்கால அவுங்குளெல்லா பாத்துக்ணு அப்டீன்னிட்டு அதுனால ஃபிஃப்த் வரைக்கு நா வன் ட்டு இங்லீஷ் மீடியம் பட்ச்சேன் அதுக்கப்றோ கவ்ர்மெண் ஸ்கூலுக்கு வன்ட்ட நானு சரி ஓகே நல்லா தான படிக்கிறேன் ஆ வீட்ல சேத்து விட்டுட்டாங்க ஆமா ஆமா
ஆ செரி அப்புறமேல் அவுங்குள கண்டுபுடிச்சீங்ளா இல்லயா அவுங்க சீட் பண்ணவ்ங்குள் வ
ஆ இல்லஸ்டர் கண்டுபுடிக்கில அவருக்கூ குடுக்கவு இல்ல ஒரு ஏலக்கி லட்ச ருபா குடுத்தாங்க அதுக்கப்புறோ எறந்து போய்ட்டாங்க அவுங்ளு மிடில் கிளாஸ் தா எறந்து போனவங்ள வச்சு நம்ம என்னம் பண்ண முடியு மூணு பொட்ட பசுங்க அவுங்குளுக்கு
ச்சு நம்ம க்ளைம் பண்ண முடியாதுல
கிளைம் பண்ணமுதா அது மூணு பொட்ட பசுங்க அவுங்குளுக்கு அப்டி இருக்குமோது மூணு பொட்ட பசுங்க அவுங்குளுக்கு ஆ அதுனால ஒண்ணு பண்ண முடியாது போய் பேசியு ஒண்ணும் யூஸ் இல்லாம் போய்ச்சு அதுனால விட்டுட்டாங்க இல்ல அவ்ங்க வன்ட்டு இருக்கிற வரைக்கும் எங்க வீட்டுக்கரு கொடுத்தாருங்க மூணு பொட்ட பசங்களே நான் கரை சேக்கணும் எனக்கு இல்ல
ஆன்
அதுக்கப்பறம் இவங்களும் கேக்கல ம் ம் அதுக்கப்பறம் ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டாங்க அவங்களும் குடுக்குற மாரி எதுவும் இல்ல தெரியல செரி
இவங்க ஹஸ்பண்ட் இப்ப பிசினஸ் பண்றாங்களா இல்ல வேலைக்கு போறாங்களா
ஏன் ஹஸ்பண்ட் சிஸ்டர்
ஆ ஆமா
ஆ‌ ஆமா ஒர்க் தான் போறாங்க இங்க மேனேஜரா இருக்காங்க பிளேஸ் சொல்ல கூடாது இல்லைங்களா
ஆமா சிஸ்டர் கரெக்டு தான் இல்ல இல்ல இந்த சீட்ல நம்மளுக்கு அனுபவ இருக்குல்ல மறுபடியும் அதுல போயிறக் கூடாதுல்ல அதுக்காக கே
பண்ணிட்டு இருக்கறவங்களுக்கு வந்துட்டு எனக்கும் அவருக்கும் எயிட் இயர்ஸ் டிஃப்ரெண்ட்
எயிட்டு தானே சிஸ்டர் எனக்குல்லாம் டென் இயர்ஸ் சிஸ்டர்
அதேதான்
அய் அ ஒரு என்ன பண்றது இன்ன இருக்கு என்னமோ
அதான் எ அதான் எட்டு வருஷம் எட் எட்டு மாசம் டிஃப்ரெண்ட்
எப்டி சிஸ்டர் இவ்ளோ கால்குலேஷன் வச்சிருக்கீங்க
பேத்டே டேட் ஆஃப் வேற வேற இல்லைங்களா
ஆமா கரெக்டு தான்
அதனால செரி ஓகே அவுங்க கடைசில என்ன பண்ணாங்க வந்தாங்க நா சாக்லேட் எல்லாம் குடுத்தப்போ அப்போதான் ஒரு பையன் சொன்ன டே இந்த பொண்ணுதான்ன நீ எனக்கு சொன்னது கை காட்டி நம்ம ஸ்கூலுக்கே வந்துருச்சு அப்டின்னு ட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டா எனக்கு புரியவே இல்ல எந்த பொண்ணு நீங்க என்ன பேசுறீங்க ஆ அவுங்க ஃப்ரெண்டு ஆ அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு நான் போன என்னையும் பாத்திருக்கானு எனக்கு தெரியாது அப்ப வந்துட்டு சேம் கிளாஸ்சு அதுக்கப்
மாரி இருக்கு நா கூப்பிறேன் சிஸ்டர்
ஆ ஓகே
கூ கூப்புறேன்
ஆ